ஆ ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ சொல்லுங்க
சொல்லுங்க ப்ரோ என்ன நைட்டுக்கு சாப்பாடெலா இது பண்ணியாச்சா
இது மேல இதுக்கோ பண்ணிட்டு இருக்காங்க
புரியல ப்ரோ
பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இப்பதா
ஓ ஓகே ஓகே நீங்க வீட்டுல இருந்து தானே ப்ரோ வேலைக்கு போறீங்க
ஆமா ப்ரோ ஆமா
ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஐ டில ஒர்க் பண்றீங்களோ
ஆமா ஆமா
ஓகே ஓகே ப்ரோ நா இதுக்கப்பறோதா ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணணு
நீங்க தனியாத பண்ணுவீங்களா இல்ல பே ந்த ந்த த பேச்சலரு
எ ரூம்மேட்சு வருவாங்க பட் ஆனா அவங்க அ டிலேவா இருக்கு அவங்க மெடிக்கல் கோடிங்ல இருக்காங்க அவங்க டிலேவா வருவாங்க கொஞ்சோ ஆமா ஆமா லேட்ட ஆகு வர்றதுக்கு சோ யாரு முன்னாடி வராங்களோ அவங்க செஞ்சு வச்சருவாங்க ஒரு சில நாள்ல அவங்க லீவ்ல இருப்பாங்க அப்போ அவ்ங்க முன்னாடி செஞ்சு வெப்பாங்க எனக்காக
செ செரி ம்
ம்
இது அ இந்த மாரி ஒர்க் இருக்கு ப்ரோ ஆ சொல்லுங் சொல்லுங் சொல்லுங்
இல்ல அதா யாரவது ஒருத்தர் செஞ்சாதான ப்ரோ இல்லைன்னா ம்ச் நா தா செய்வே நீதா செய்வேன் நீ செய்கூடாது நா செய்கூடாது இருந்தேன்னா ம்ச் ஒன்னு வேலைக்ககாதுல
அவங்க இன்பார்ம் பன்னிருவங்களா ப க பண்ணிச்ச டைம்ல இல்ல ந வெளிய சாப்பேறா
முன்னாடி இன்கேஸ் அவங்க பண்றாங்கன்னா பண்ணிடுவாங்க இல்ல அவங்க லேடா வராங்க அப்டின்னா எனக்கு பண்ணிடுவாங்க முன்னாடி
ஓகே ஓகே ஏனா அப்ப நம்ம சமைச்சி வேஸ்ட ஆகு இல்ல வெளிய சாப்டலோ
இன்கேஸ் அவங்க வெளில கிள்ள சாப்படறாங்க அந்த மாரினால நமக்கு இன்ஃபாம் பண்ணிவிடுவாங்க பிரச்சன இருக்காது
எத்தன அ பி ஜி மனே எத்தன இது இருக்கு அ
தனியாவே ரூமே எடுத்திருக்கோ ஆ அ வீடு மாரி ரூமே எடுத்திருக்கோ
அதுக்கு ரேண்டே எவ்ளோ வந் ரேண்டு ஒரு டென் டு நைன் ஃபிப் டீன் ஓகே ஓகே
நைன் தோஸண் நைன் தோஸண் ஃபைவ் ஹண்ரட் வருது
அது ஆஸ்பிட்டல்னாங்க நீங்க இருக்க அந்த ஏரியாவுக்கு குளோசரவே
ட்டர் வரும் ப்ரோ இது நியர்பை ஒரு மூணு கிலோமீட்டர் வரும்
அது இன்னு பக்கத்துல இருந்தா ஒன்னு நல்லாந்து இருக்கு
பக்கத்துலயேனா இருக்கு ஆனா ரொம்ப ரேட் அதிகம் ப்ரோ ம்ச் பதினஞ்சு ஆமா பதினஞ்சாயிரோ இருபதாயிரோ ம்ச் இன்னர் சிட்டி உள்ள போயிடுது அது
ஓகே
அது இன்னு ரேட் அதிகமாக வரு
ப்பு இப்போ நீங்க போறிங்களா டெய்லி ஆபீஸ்க்கு கா ஆஸ்பிடலக்கு போறிங்கன்னா உங்களுக் என்ன மாரி ஒர்க் இருக்கு டேய்லிமே
ப்ரோ காலையில நா போனேனா காலையில நா போவே நா ஒர்க் பண்ற கன்சல்டன்க்கு வந்து பத்து மணிக்கு தா டியூட்டி
ஓகே
அவரு பத்து மணிக்குதா வருவாரு ஹலோ கேடக்குதுங்களா ஆ அதா அவரு பத்து மணிக்குதா வருவாரு நா ஒன்பது மணி எல்லா போயிடுவே ஒன்பது மணிக்கு எல்லா உள்ள போயிட்டேனா எங்களுக்கு ஐ பி பேஷன் எங்க சைட்ல அட்மிஷன் பேஷன்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல ஆஸ்பிட்டல்ல அவங்க எல்லா போய் பாத்துட்டு அவங்களுக்கு வைட்டல்ஸ்லா ம்ச் பி பி எப்டி இருக் கு சுகர் எப்டி இருக்கு அதெல்லா பாத்துட்டு இன்னிக்கு உண்டான ஆமா ஆமா ஆல்ரெடி அட்மிட்ல இருப் ங்க இல்ல நைட் எமர்ஜென்சியா வந்து நம்ம பேர்ல அட்மிஷன் போட்டிருப்பாங்க
ஆமா சிப்டு மாத்தி மாத்தி இருக்கோ ஆ இல்லையா அவங்க இருக்க அவங்க சிப்டுக்கு உங்களுக்கு மாத்தி போட்டுருவாங்க அடுத்த டாக்டர் யாரன்னு
அந்த டாக்டர் மாத்தி விட்டு போவாங்க ம்ச் சோ அவங்கள எல்லா வந்து நாங்க பாத்து அனாலிசி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் போடணு என்னென்ன மெடிகேஷன் மருந்து எல்லா என்னென்ன போகுது எதனா நிறுத்தணுமா எதனா புதுசா ஆரம்பிக்கணுமா
ஓகே
ஏதாவது இன்னைக்கு ப்ளட் டெஸ்ட் அனுப்பணுமா இல்லை இமேஜிங் ஏதாவது பண்ணணுமா ஸ்கேனு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா இதெல்லா பாத்துட்டு நான் வந்து பத்து மணி பத்து மணிக்குள்ள இதது எல்லாத்தையு முடிச்சிட்டு நா பத்து மணிக்கு வந்து அவர் வந்தவுனே அவர்கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையு அப்டேட் பண்ணிடுவேன்
சேர்
அப்டேட் பண்ண அவரு வரும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஓபில அதாவது ஓபியா வராங்கல்ல அந்த பேஷண்ட்ஸ்ல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க சோ அத
இந்த ஐ டாக்டர்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லையா அவங்களுக்குள்ள நீங்க வந்து போய்டுவீங்க இந்த ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லையா எல்லா டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்ஸையும் வந்து கன்சல்ட் பண்றதுக்கு போவாங்க
இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நான தான் ரவுண்ட்ஸ் போவேன் நான் முடிச்சுட்டு வந்துருவேன் வந்துட்டு ஓ பி பேஷண்ட பாத்துட்டு அதுக்கப்பறம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேல ரவுண்ட்ஸ் போவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து
ஓகே சேர் சேரி
அப்போ வந்து இந்த கேஸ் என்ன இந்த கேஸ் என்னன்னு ஒரு கேஸா ந சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பேஸ்ண்ட் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்டின்னா
அதுக்கப்பறோ அவர் பர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்டின்ட்டு அவுங்க சொல்லுவாங்க
நெக்ஸ்ட் மெடிகேஷன் எப்டி வருவாங்கன்னு பாரு
சோ அத வந்து நம்ம நோட்ஸ் போட்டு இது பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்பறம் திருப்பி ஓபியில பேஷண்ட் இருக்கு இல்ல வேற ஏதாவது சர்ஜரி இருக்கும் ஆப்ரேஷன் சோ அது இருந்ததுன்னா அதுக்கு தேட்டரு புக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எல்லாருக்கும்
ஒர்க் பிரஷர்லாம் எதுவும் இருக்காதுல்ல ஓரளவு
பேஷண்ட் அதிகமா வாந்தாகன்னா ஒர்க் பிரஷர் இருக்கும் ப்ரோ
ஓகே ஹேண்டில் பண்றது முடியாது ஏன்னா யார் யார் கரெக்டா
ஆமா ஆமா ப்ரோ
ஓகே
உங்களுக்கு நீங்க ஐ டி யா ப்ரோ நீங்க
ஆமா ஐ டி ப்ரோ
ஓ ஐ டில என்னவா இருக்கீங்க
ஐ டில்ல நா நெட்வொர்க் சப்போர்ட்ல இருக்க ப்ரோ
புரில என்னது
சப்போர்ட் நெட்வர்க் நெட்வர்க்ல சப்போர்ட்டா இருக்க நெட்ஒர்க் இன்ஜினியர் ஆமா ஆமா பேக்கெண்ட்
ஆமாம் ஓகே
அதே நீங்க இருக்கு இப்ப யூஸ் பண்ற ஆ அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அதிகம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த
பண்ண வேண்டியத பண்ணனும்
க் ஆமா இப்ப வந்து நம் நீங்க யூஸ் பண்ற இ சி ஜி மே டிவைசஸ் இருக்கு இல்லையா நா வந்து அந்த டிஸ் பேக்ண்ட்ல சர்வர் இஸ்யூ ஓவ் கிராஷ் ஆகற மாதிரியோ இது மாதிரி எல்லாத்தையும் பாக்கணும் இல்லையா அந்த மாரி இன் கேஸ் அது ஆச்சுன்னா நம்ம அ அடுத்த இது ஆ பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த அதுக்கு இது பண்ணணும் ஏன்னா
ஓகே ஓகே
புலி வந்து அன் டைம்ல தான் அது வந்து இதாகும் எங்களுக்கு ஷிஃப்ட்டே மோஸ்ட்லி நா ஆ‌ நைட்டு லெவன்ல இருந்து மார்னிங் செவன் வரையு இததான் பண்ணுவோம் சோ அது ஒரு ஒரு ஒரு மன்த் இப்போ இந்த மந்த்க்கு கொஞ்சம் டிஃபரு நெக்ஸ்ட் டு லீவ் வரு மன்த்ல இருந்து நைட் ஷிப்ட் இருக்கும் லெவன் தேர்டில இருந்து இந்தந்த மார்னிங் வந்து எட் வரைக்கு
ஓ ஓகே ஓகே
சோ அதெல்லா கொஞ்சோ கஷ்டோ இருக்
கண்டிப்பா எல்லா வேலையிலுமே சிரம இருக்கதா செய்யு
ஆமா இதுல வந்து மோஸ்லி என்னாப் பிராப்ளோ ஆகுனா மிட் ஆ அன் பிசினஸ் டபஸ்ல இது ஆகாது அன் டைம்ல தா புல்லா இஸ்பிஸ் ஆகுரோ ஏனா அது ஒரு ஒக் நம்ம வீட்ல வந்து பவர் ஆஃப் ஆயிட்டு உடனே அந்த மார் போவு இல்லயா அந்த மாதி எனாஃப் கண்டி நியூஸா அதுவு ரன் ஆகாது
ஆவ் ஓ மாம்மாமா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தேவையான டைம்ல மட்டுதா யூஸ் பண்ணணு சும்மா இருக்கிற டைம்ல ஆன் பண்ணி வச்சிரகூடாது
ஆ அது மாதிரி இந்த என்ன ஆகணு இந்த ஆட்டோ சேடோனு ஒரு தம் இந்த கூலிங் பீரியடு இருக்கு டிவைஸ் வந்து கொஞ்சோ ஹீட் ஆன உடனே ஒரு பைவ் மினிட்ஸ் டு ஆப் ஹவர் வந்து இத ஆகுற மாரி சோ அது மாரி இஷ்யூ போரேத் தில்ல வந்து பேக் வராது
ஓகே
சோ அதே மாதிரி இ்யூஸ் வந்து நம்ம வ ரிப்போட் பண்ணி அத பிக்ஸ் பண்ற மாரியு டெக்னிஷயன்சோட அது மார் ஒ சிமிலேர் நீங்க அதே ஆ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் லைன்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ்ச தா நா லவ் பண்ற
பரவாயில்ல பரவாயில்ல
உங்களுக்கு த தெரிஞ்சா மாப் ரஷ்யன் கம்பெனி ஆஃப் பாரின்ல இரு இல்லையா எல்லாமே யூஸ்டு பேஸ்டு ஃபாரின் பேஸ்ட் ஆ அந்த கா கம்பெனிஸ்யோத நம்பாவ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோ எல்லாமே இதே ரெகு ரெகுலரா சோ ஆஸ்பேடி லைன்ல
ப்ராப்ளம்பன்னா அப்ப நீங்களு அந்த மெடிக்கல்பீல்டு லைன்ல தா இருக்கிறீங்க
ஆமா பட் ஆனா உள்ள இல்ல
ஆமா நீங்க பேக் எண்டலிருந்து பேக்ண்ட்ல இருந்து ஒர்க் பண்றீங்க நாங்க டைரக்டா அதா உங்களுக்கு பேஷன்க்கு சப்போர்ட் இல்ல
ஆமா கிளைண்ஸ் வந்துதா கிளைண்ஸ்சோட அவ்ளா இப்ப வந்து இப்ப உங்கள் கூட அட்டே ஆ டீன் இருப் பங்காச்சுவாங்க இந்த டீனுக்கு எ எங்களோட டீனுக்கு மட்டு தா ஆ அவங்களுக்கு மட்டுதா டீல் இருக்கு நீங்க வந்து இன் இன்டோப்டோ பேஷன்ஸ்சோட பண்ணுவீங்க நம்ம இந்துதா தேவசஸ்
ஆமா டேசஸ்சோட பண்ணுவீங்க புரியுது புரியுது ப்ரோ நைட்டுக்கு என்ன ப்ரோ சாப்பாடு வரிஸ் ஸ்பெஷ்சலா ஃப்ரைடே வேற ஓ இதுக்கு மேலதா யோசிக்கணுமா
இன்னைகி ஃரரைடே வா தோஸ்த்டேனா ஓகே ஓ டேட்டே தெரியல ஓகே ஆ
அந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்கீங்க போல
தெரில்ல போறது
ஓ ஆமா ஆமா நேத்து தா திங்க கிழம ஸ்டார்ட் ஆன மாறி இருந்தது அத்தா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்ச்சி
அங்க என்னா ஸ்பெஷல்
இங்க ஒன்னு இல்ல ஃப்ரோ இன்னிக்கு இது எஃகு போட்டு அப்டியே கிரேவி மாறி செஞ்சுட்டு தோச ஊத்திக்கலான் இருக்கறே
தோசனா நீங்க பேடர் தனியா வாங்கிப்பீங்க கடைல
ஆமா ஆமா பேட்டர் நாங்க தனியா மாவு தோச மாவு தனியா விக்குது இல்லியா அத வாங்கிப்போ ஏனா நம்மு மூணு பேருகெல்லா போயிட் நம்மோ உக்காந்து அரச்சீட்ருக்
அம் ஹா அதுக்கு மிக்சி எல்லா இக்கு மிக்சி எல்லாமே இருக்கா அங்க
இருக்கு இருக்கு மிக்சி இருக்கு பட் ஆனா நம்ம க்ரைண்டர்ல அரச்சாதா கரெக்டா வரு
அம்மா
மிக்சிலெல்லா அந்த அளவுக்கு ஒரு மாத்ரி இருக்கு
கரெக்டா வராது‌ நொற நொறயா இதாயிடு
ம்
இப்ப ஒன்ஸ்சு அ லீவ் எல்லா எப்டிபா‌‌ லீவ் எல்லா ஒன்ஸ்
லீவ் எல்லா மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு சீ எல் ஒரு ஈ எல் ஒரு யேண்டு் லீவு ஒரு கேஷுவல் லீவு ஆமா அது இல்லா அ கவர்மெண்ட் ஹாலிடேஸ்சு லீவு
எல்ல ஞாயத்துக்கிழமையு லீவு
போட்டனா இப்ப எந்த லீவ் இப்ப லீவ்கு நீங்க போறீங்கனா மத்தவங்க அங்க வந்து அந்த ஷிப்ட்ட எடுத்தப்பாங்க இல்லயா
ஆமா ஆமா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருந்துதா ஆகணு யாரு இல்லாம இருக்கவே முடியாது
கண்டிப்பா யாரோ ஒருத்தர் உள்ள இருக்கணு
பட் ஆனா அவுங்க வந்து நீங்க
நா லீவ் நா டியூல டியூட்டில இருக்கிறப்போ அவுங்க லீவ் எடுத்துப்பாங்க
ஓகே ஓகே
அந்த மாறி தா
இப்ப அந்த இப்ப இந்த மேரி லீவ் டேஸ்ல நீங்க பண்றனா உங்குளுக் அந்த பே வந்து எக்ஸ் ட்ரா வரும்மா இல்ல சேம் தானா
டே எக்ஸ்ட்ரா வராது அ காம்பன்சேஷன் ஆப் எடுத்துக்கலா
இப்ப நீங்க லீவ் சொல்ல எப்டி எப்டி வி இது பண்ணுவீங்க எப்டி அப்ளே பண்ணுவீங்க கரெக்டா
நாங்க இதுவு மூலியமா ஃப்ரோ ம் ஒரு ஆப் ஒன்னு இருக்கு ஆமா போர்டல் இருக்கு அந்த ஆப்ல நம்ம போய்ட்டு அப்ளை பண்ட்டனா அத எச் ஆர் பாத்துட்டு வெரிஃபை பண்ணி அ ஓகே குடுத்துருவாங்க
ஆ நம்ம ஸ்கூல் டேஸ்லெல்லா அங்க அதுக்கெல்லா பெரி ப்ராசஸ்சே இருக்கு
அ இது லீவ் லெட்டர் எழுதணு அத வீட்ல சைன் வாய்ன்ட்டு வர்ணு அப்பறோ கொண்டு போய் க்ளாஸ் டீச்சர் கிட்ட குடுக்குணு அது க்ளாஸ் டீச்சர் கிட்ட குடுக்குணு அதுக்கப்புறோ அது போகு வேற யாருக்கிடனா போயிட்டு அப்புறோ வரு இதே டென்த் டுவல்துனா ஹெட் மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் குடுக்குணு
இப்ப திருப்பி இப்ப ரீசண்டா போயிட்டு வந்திருப்பங்க லீவ்ல இல்லியா அதாவுது
ஆ ஆமா ப்ரோ இல்ல இல்ல நா வாரோ வாரோ போயிடுவ ப்ரோ நா வாரோ வாரோ எனக்கு நியர்பை தா நேட்டிவ் என்றதுனால
ஓகே ஓகே அத ஒரு நாள் லீவ் இருக்குமா இல்ல தொடர்ந்து மன்ந்த்து
ரெண்டு நாள் லீவ் இல்ல அதுக்கு போயிடுவே நியர்பை நேட்டிவ் தானே எனக் எனகினி சண்டே லீவ் இருக்கு நா எடுக்குற்து தா
பட் ஆனா எப்ப மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சம் டைம்ஸ் வந்து இந்த ஆ டே வந்து ஃபிரை டே இந்த தேர்ஸ்டேவு இல்ல ஃபிரைடே தா நடி அதுதா மோஸ்ட்லி ஏன்னா இந்த ஐடி சக்ரஸ்ல மோஸ்ட்லி டிப்பண்ல
ஆமா ஐடி செக்டர்ல மோஸ்ட்லி சாட்டேஸ் சண்டே லீவு தான ப்ரோ உங்களுக்குல்லா சனி ஞாயிறு எப்பவுமே லீவ் தானே உங்களுக்கு
நாங்க மாத்தி மாத்தி எடுப்போ ப்ரோ நாங்களு அப் செரி ப்ரோ கால் வருது இருங்கநா
ஆ ஓகே ஆ பண்ணுங்க